ம்
ஹலோ
ஹலோ வணக்கம்
வணக்கம் தோழி சொல்லுங்கள் சாப்பிட்டீங்ளா எப்டி இருக்கீங்க எப்டியே இருக்கி நல்லா இருக்கனு சாப்ட்டங்க இதே தானா இதேதா நாங்ளு சாப்ட்டோ
ம் என்ன சாப்
சாதம்
சாதம் சாப்
தக்காளி ஆ சாதம் தக்காளி சட்னி ஃபிரெண்டுங்ளோட சாப்ட்டோ
ம் செரி செரி
வேல மேல இருக்கோ நாங்க
ஆ
லன்ச் டைம் எங்களுக்கு ஹாப் அன் அவர் எங்ளுகக்கு அதனால அப்டி சாப்டுவோ நாகங்க ஃபிரெண்டுங்ளோட ஷேர் பண்ணி சாப்ட்டாங்க
காலைல என்ன சாப்ட்டீங்க
காலைல வந்து டிஃபன் சாப்ட்டோ தோச தக்காளி சட்னி சாப்ட்டோ தொட்டுக்க இப் இப்போ வந்து சாதம் எக் கிரேவி செஞ்சிருந்தோ அது சாப்புட்டு
ம்
இப்பதா கை கழு விட்டு எந்திரச்சோ
என்ன பண்றீங்க இப்போ என்ன
நாங்க இப்போ ஒர்க் ஒர்க் இருக்கு எங்களுக்கு ஆப்னவர்ல இன்னு டைம் இருக்கு செரி அதுக்குள்யோ ஆ செரி ஆ கால் பேசலட்டுதான மொடக்கி என்ன பண்றீங்க நீங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க சாதம் சாப்ட்டோ ரசம் சாதம்
ம் தொட்டுக்க மீன்ங்களா
ஆமா
ஓகேங்க ஓகேங்க காலையில என்ன செஞ்சீங்க
காலைல வந்து தோச
ஆம்
ம் தோசையு மஷ்ரூம் கிரேவி
மஷ்ரூம் கிரேவி செஞ்சீங்ளா ஓகேங்க ஓகேங்க பசங்க என்ன பண்றாங்க
புரியில
பசங்க கொழந்தைங்க என்ன பண்றாங்கன் கேட்
கொழந்தைங்களா இல்லங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற
அச்சச்சோ ஓகேங்க ஓகேங்க எங்களுக்கு வந்து மூணு பசங்க
ஆ
அவுங்க எல்லா ஸ்கூலுக் போய்ட்டாங்க
சேரி சேரி
நாங்க கம்பெனிக்கு வந்திருக்கோ வொர்க்
ம் வொக்லா எப்டி போது
ஜோலியா போதுங்க ஃப்ரெண்டுங் கூட இருக்குறோ இல்லைங்ளா செம்ம ஜாலியா இருக்கு இல்லைங்ளா அதெல்லா வந்து
ஆமா ஆமா
அ வேல செய்றது இந்த இதுவு தெரியாது நமக்கு
ம் டைம் போறதே தெரியாது நல்லா ஜாலியா இருக்கு
எட்டு மண் நேரோன்றது வந்து எங்ளுக் அது ரொம்ப கம்மியா தெரியுது எங்ளுக்கு ஃப்ரண்டுங்களோட இருக் மோது
ம் ஆமா ஆமா ஏனா அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட் இருக்கலா
ம்
நம்ப வந்து ஒரு கொழந்தையாவே மாறிருவோ ஃப்ரெண்ட்ஸ் கூடல்லா இருந்தா நம்ப
கண்டிப்பா கண்டிப்பா ஜாலியா இருக்கு எப்டி சொல்றதுன்னா வீட்லே இருந்தா ரொம்ப டென்ஷனா இருக் கு இதுரா அதுரான்ற மாரி ஆனா இங்க அப்படி இல்ல எல்லாத்தையு சமாளிச்சுட்டு ஜாலியா ஃப்ரெண்டுங் கூட பேசினு
ஃப்ரெண்டுங்க இருந்தாலே ஒரு சப்போர்ட்டு தா
கண்டிப்பா அடுத்த அம்மானா அது நம்ப ஃப்ரெண்ட்ஸ் தா
ஆமா கரெக்ட்டு தா என்ன ஆனாலு கூட வந்து நிப்பாங்க
கண்டிப்பா நம்போ ஏதாவ்து ஒரு ச டிப்ரெஷன்ல இருந்தா கூட பாத்துக்லா விடு அதுக்கெல்லா ஃபீல் பண்ண கூடாது பாத்துக்லா விடு
எல்லா தீர்வு சொல்லுவாங்க
ம் அதனால நம்ளுக்கு அந்த இது தெரியமாட்டேங்குது ஏனா நம்ம ஃபேமிலியோட இருக்றோமா அதனால வீட்ல இருந்து போனாதா இதா இருக்கு இங்க பரவால்ல நல்லா ஜாலியா இருக்கு கொண்டு அந்த ஸ் சா ஈவினிங் ஃபைவ் தேர்டி ஆயிடுச்சுன்னா போது ஃபீலிங்க ஆயிடு ஏனா ஃப்ரெண்டு்ங்கெல்லா ரொம்ப மிஸ் பண்றோமா ஈவினிங் ஆயிட்ச்சுனா அதனால அப்போ இதாகுது நம்ளுக்கு
என்ன வேல செய்றீங்க
நாங்க அகர்பத்தி கம்பெனில வேல செஞ்சுட் இருக்கோ
செரி செரி
அம் அந் மிஷின் ஓட்றவங்க நாங்க அதோட அப்றமா வந்து எங்க இதுல வந்து எப்டி சொல்துன்னா பேக்கிங் இருக்கு
ஆ
ஆ அப்றமா சென்ட் போட் சேல்ஸ் பண்றாங்க மெக்கானிக்கையு நம்ப லேடிஸ் தா அதுல செய்றாங்க ம ஜென்ஸு இருக்காங்க இங்க கணக்கி வேல செய்றதுக்கு நாங்க அதுல இருந்து இப்ப நாங்க கத்துட் இருக்கோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த வேல செய்றதுக்கு எனக்கு மிஷின் ஓட்டிட்டே நம்ளுடைய மிஷின் ரிப்பேர் ஆயிட்ச்சி ப்ராப்ளோ அப்டின்னா நம்ப வந்து அவங்களவே எதிர்பாத்துட்டு உக்காந்துட்ருக்க கூடாது நம்ப
ஆ
நம்பளே நாம ரெடி பண்ணி நம்ம இன்னு கொஞ்சோ டார்கெட் அதிகமா பண்ணிகிணோ
ஆமா
அப்டிங்கிறதுனால எனக்கு அது ரொம்ப புடிக்கு அதனால இப்போ வந்து கொஞ்ச கொஞ்சமா அப்டே நானே முயற்சி பண்ணி இது கொஞ்சோ பாதி கத்துக்கிட்ட இன்னு பாதி வேல இருக்கு அதுல அப்டியே கண்டினியூ பண்ணிக்கலா இன்னு சிக்ஸ் மந்த் டைம் குட்த்துருக்காங்க அதுக்குள்ளயு முழுசா எல்ல வேலையு முட்ச்சிட்லா அப்டின் இருக்கோ கத்துக்கிட்டம்னா நம்ம பாட்டுக்கு இது பண்ணிக்லா ஆமா கண்டிப் ப்பா என்னால முடியுன்ற நம்பிக்க எனக்குள்ள இருக்கு
சேரி சேரி
அதுனால தா செரின்ட்டு ஆ மூனு பசங்க இருக் க்காங்க பெரியவுங்க ரெண்டு பையெ ஒரு பொண்ணு எனக்கு
சேரி
ஆ பையெ வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் இப்ப போய்ட்டு இருக்காங்க பாப்பா வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் போய்ட் இருக்காங்க இன்னிக்கி எங்க பாப்பாவோட படே இன்னக்கி வந்து
ம் ஹாப்பி படே சொன்னேனு சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பா சொல்றே அவுங்களுக்கு சின்னவங்க வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போய்ட்ருக் க்காங்க அவுங்க இப்ப
சேரி சேரி
ம் ஈவ்னிங் வந்துட்டாங்கன்னா கொஞ்சொ நல்லா ஜாலியா இருக்கு எப்பவுமே ஜாலிய தா இருப் போ நாங்க அவுங்கனா சிக்ஸ் ஓ கிளாக் ஆய்டுதுங்களா வீட்டுக் போறதுக்கு அதுக்குள்ளயே அவுங்க கொழந்தைங்க அவ்ங்க ஸ்கூல் ஃபோர் தேர்ட்டிக்கு முடுஞ்சிது ஃபைவ் ஓ கிளாக் வந்துறாங் க வந்துட்டு ஒக்கார்ணு அவ்ங் பாட்டுக்கு ஓமர்க் இருக்கற்து முடுச்சிட்டு சாப்புட்டு எல்லா உக்காந்துட்ருக்கணு வரவழிகல்லா ஓமர்க் முட்ச்சிருவாங்க வீட்டுக்கு போறவழிக எல்லாமே
லே படுச்சுப்பாங்க
தெரியாத்த நா போய் சொல்லி குடுப்பே அவுங்களுக்கு ம்மா மேக்ஸ் எனக்கு மேக் ஸ் எங்களுக்கு புரியல அப்டினுவாங்க சம்டைம் வந்து ந்து தம்பிக்கு வந்து இப்ப கெமிஸ்ட்ரி புரிலையா அவனுக்கு இந்த சம் எப்டி சால்வ் பண்ணவே தெரிலம்மா பிராப்ளமா இருக்கு எனக் கு அப்டின்னுவா அவனுக்கு எப்டி சொல்லி புரிய் வச்சா அவனுக்கு புரியுமோ அந்த மாதிரி கொஞ்சோ ட்ரை பண்ணி அவனுக்கு கொஞ்சொ இது பண்ணுவே அப்பறொ ஓகேமா எனக்கு இது புரிது அப்டின் சொல்ட்டு சொல்வாங்க சொல்லி குடுத்துட் ட்டு அதுக்கப்றமா சமச்சி சாப்புட்டு அவுங்களுக்கு என்ன கேக்றாங்களோ கொழந்தைங்களுக்கு அது செஞ்சு குடுத்துட்டு சாப்புட்டு அதுக்கப்பறொ கொஞ்சொ நேரொ என்ன பண்ணுவோ ஜாலியா என்ஜாய் பண்ணுவோ சாப்புட்றதுக்கு முன்னாடியே ஏஞ்சிப்போ பாட்டு போட்டு எல்லாருமே டேன்ஸ் ஆடுவோ
சேரி சேரி ஜாலி ஃபேமிலியா
எங்களுக்கு அது ரொம்ப புடிக்கு எங்களுக்கு அது நா இன்னக்கெல்லா வேல செய்றோ நாங்களு என்க்கு பசங்களா ஸ்கூல் போயிறாங்களா அவுங்க கூட என்னால டைம் இல்லைங்ளா
ம்
மிஸ் பண்றே நானு அதெல்லா வந்து அதுனால ஈவினிங் போயிட்டு ஜாலியா என்ஜா ஜாய் பண்ணுவோ நாங்க பசங்களோட ஒன் அவர்னா குட
அ
இல்ல அவுங்க தம்பிக்கி வந்து மேகி கேட்டாங்க
அ
மேகி வேணாமா நா சேமிய உப்புமா செஞ்சு தரேன் சொல்லி சொன்னா ஓகேம்மா அதுவே செஞ்சு குடு த்துருங்க அப்டின்னாங்க அவுங்க பசங்ளுக்கு சேமிய உப்புமா செஞ்சு குடுத்துட்டு நா சாதொ வடுச்சு நானு இது எட்த்துட்டு வந்துட்டே
சேரி ச சேரி டைம் எப்டி மேனேஜ் பண்ண முடியுது காலைல எஞ்சு அவுங்களயு அம்ச்சுட்டு நீங்களு வரதுக்கு அவ்ளோ சீக்கிரமா எந்ச்சுப்பீங்களா
ஆமா ஏன்னா காலைல லன்ஞ்சு ரெடி ஆகனு மதியத்துக்கு காலைல பிரேக்ஃபஸ்டு ரெடி ஆகணு இலைங்களா நாங்களு ஒர்க் எயிட் தேர்டிக்குள்ள நாங்களு கம்பெனிக்கு வந்துர்னு
சேரி சேரி
அதனால ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்தங்கனா
ஆ
எங்களுக்கு அது சரியா போய்டுது எங்களுக்கு
சேரி சேரி சண்டேயாச்சு ரெஸ்ட் எடுங்க
ஆ ச வீக்லி ஒன் கண்டிப்பா வீக்லி ஒன் டோவா லீவ் எடுத்தா தா நம் மக்கு ஆ நாங்க கம்பெனிலயே சொல்லிட்டோ உங்க வீட்ல விட்டு ஆ ஒன் டே லீவ் குடுத்துருங்க சார் எங்களுக்கு அப்பத்தாங்க சார் எங்களுக் கு எங்களால திரும்பவு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டே நாங்க வர்றதுக்கு எங்குளுக் கொஞ்சோ இதா இருக்குங்க இல்லிங்க சார் டயர்ட் ஆயிடுங்க சார் அப்டின்ன அப்டின்னா ஓகேமா ஓகேமான்ட்டு ஒரு கரெக்டா சண்டே ஆனா லீவ் விட்டுருவாரு அன்னைக்கு கொஞ்சோ வீட்ல வேல இருக்கு இல்லைங்களா நெறைய பசங்களோட இருக்கறது ஒரு பக்கோ இன்னொரு பக்கோ வீக்லி ஒரு பக்கோ ட்ரெஸு துணி துவைக்கணு வீடு கிளீன் பண்ணனு செய்ணு ஆனா பசங்கள எல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஒருத்தர் பாத்திரங் கழவி குடுப் பாங்க ஒருத்தர் வீடு தொடைப்பாங்க சின்னவங்க வந்து அவுங்க ரெண்டு பேரு செய்யறதுக்கு அவுங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க சின்னவங்க வந்து அது ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கபோறமா ஜாலியா இந்த பசங்கள எல்லா கூட்டிட்டு போயிட்டு ஆ கெணத்துல நீச்சல் கத் துக் குடுப்போ உங்களுக்கு கொஞ்ச கொஞ்சமா இப்பதா கத்துட்டு வராங்க பசங்க பெரியவ கத்துக்கிட்டா பாப்பாவு தம்பி இப்பதா கத்துக்கிட்டு இருக்காங்க
சேரி சேரி
லே இன்னு கொஞ்சோ பயோ தோழி நா உங்களுக்கு ரொம்ப பயப்பட்றாங்க ரெண்டு பேருமே
தண்ணினாலே எல்லாருக்கு பயோதான
ப்ப ஃபஸ்ட்ல அப்டித்தாங்க இருக்கு இப்ப நம்ம இல்லன்னா கூட அவுங்க சேஃப்டிக்கு அவங்க பாத்துகணு இல்லலைங்களா அதனால நா கொஞ்ச கொஞ்சமா கத்துக் குடுத்துட்டு இருக் இருக்காருக்கா ஆ வீட்டுல ஹஸ்பண்ட் சொல்ல சொல்லி கொடுப்பாரு
ஆ
இது பண்ணுவாங்க அவங்க எங்க தம்பி அண்ணல்லா வருவாங்க அவுங்க அதெல்லா கொஞ்சோ சொல்லிக் கொடுப்பாங்க அப்டியே போவோ தேங்கா தென்னந்தோப்பு போவோ தென்னந்தோப்பு போயிட்டு ஜாலியா எளநீர் எல்லா வெட்டி அதெல்லா குடிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு
ஆ
அதுக்கப்புறமா நாங்க இது பண்ணுவோங்க நாங்க அன்னக்கி டேவே எப்டி சொல்றதுன்னா டே போறதே தெரியாது அந்தளவுக்கு எங்களுக்கு ஜாலியா இருக்கு அன்னைக்கு ஒண்டே மட் ட்டு எங்களுக்கு அப்பதா யோசிப்போ இன்னைக்கெல்லா கம்பெனில இருக்குறோ ஆ கம்பெனில இருக்குறோ இந்த மாரி இல்ல ஆனா பரவாயில்ல வீக்லி ஒன்ஸு ஒன் ஒன் டேனா கூட நம்ப பஸ் எங்களோட நம்ப இருக்கோமே அப்டின் ற இது அந்த நேரத்துல நம்ளுக்கு தோணுது
ஆமா ஆமா
கொஞ்சோ இதா இருக்காங்க
ரிலாக்ஸா இருப்பாங்க ம்
அவுங்களுக் கொஞ்ச நம்ம பார நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்க மாட்டேன்றாங்கன்னு யோசிக்க கூடாது அப்டின்றதுனால அதனால நா உங்க கூட வாரத்து ஒன்டே லீவ் போட்ருவ நானு
நெறைய பசங்களுக்கு இந்த சான்ஸ்ல்லா கெடைக்கவே கெடைக்காது
கண்டிப்பா நாங்கல்லா அதெல்லா யூஸ் பண்ணதில்ல அதனால தா ப இது பண்றதெல்லா நம்ப கொழந்தைங்களுக்கு வரக்கூடாது அப்டின்றத்துக்காக வேல இன்னிக்கில்ல நாளைக் கூட செஞ்சிக்கலா எ கொழந்தைங்களுக்கு இன்னிக் இக்கிற சந்தோஷோ நாளைக் வருங்ளா வராது அவங்க பெரியவ்ங்க நம்பள மாரி ஆய்ட்டாங்கனா அவுங்களுக் வராதில்லீங்ளா அப்ப அவுங்க ஃபீல் பண்ணுவாங்க நம்ம அப்பா அம்மா இப்டி இருந்தா நம்பளுக் இருந்துருக் குமே அப்டின் அந்த அந்த ஃபீல் அவுங்களுக் வரக்கூடாதுன்ற துக்காக வேல போனா கூட போய்ட்டு போதுன் ஒன் டே லீவ் போட்டு நாங்க வந்துருவோ ஆனா மேக்சிமம் லீவ் கெடைக்கு இருந்தாலு நாங்க அப்டி சப்போஸ் எமர்ஜன்சி அப்டினா நாங்க லீவ் போட்டு இது பண்ணோ வார்த்துக் ஒரு டைம் அந்த மாரி எங்யாச்சு பசங்கள கூட்டிட்டு போவோ பா ஈவினிங் ஆனா பார்க்குக்கு போவாங்க கு பார்க் கூட்டிட்டு போய்ட்டு ஆ எல்லாமே பக்க பக்கந்தா எங்ளுக்கு
ஆ
கொஞ்சோ எப்டினா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் அந்த மாரி டிஃப்ரெண்ட் அவ்ளோ தா ரொம்போ இதா இல்லீங்ளே இவ்ளோ தா அப்டியே நடந்து அப்டியே சின்னதா வாக் மாரி நடந்து போயி
ஆ
பசங்ளோடவே அ விளாடிட்டு அவுங்க எல்லா அவுங்களுக் புடிச்சதெல்லா விளாடுவாங்க அந்த ச நாங்களு போய்ட்டு கூட ஜாய் என்ஜாய் பண்ணுவோ ஊஞ்சல் விளாடுவோ அவுங்க கூட சறுக்கு மரோ விளாடுவோ இன்னதெல்லாத்தயு விளாடிட்டு வருவோ நாங்க
ஒரு சின்ன கொழந்தையா மாறி சின்ன கொழந்தையா வெளாட்டு வருவீங்க
என்ன ஆமாங் மேடம் செரி ஓகேங் மேடம் நா எனக் வேலைக் டைம் ஆய்ட்ச்சி நானு அப்றமா கால் பண்ட்டுங்ளா ஓகே ஓகே பாய்மா நன்றிம்மா